ப்ரோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா மேடம்
ஆ எனக்கு கேட்குது ப்ரோ நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்ளா வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
வீட்ல எல்லாரு சூப்பரா இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லஞ்ச் முடிஞ்சுதா
இல்ல மேடம் நா ஒரு வேல விஷ்யமா வெளில போயிருந்த இப்பதா வந்த இன்னு கொஞ்சோ நேரோ ஆகு சமையலு ஒரு பக்கோ அப்டியே போய்கிட்டு இருக்கு ஆமா
ம் நீங்ளே சமைச்சுப்பீங்ளா வெளில தங்கிருக்கீங்ளா
இல்ல மேடம் இல்ல மேடம் இங்க அம்மா தம்பி எல்லாரு
ஓ வீட்டு்லதா தங்கிருக்கீங்க வெளியூர்ல இல்ல
இல்ல இல்ல
ஓ ஓகே ஓகே. நானு இங்க எ கொழந்த நா நாங்க ரெண்டு பேர்தா இருக்கோ வீட்டுக்கார் வேலைக் போய்டாங்க. கொழந்தைக்கு இன்னிக்கு ஸ்கூலு ம். ஸ்கூலு அதனால அவுங்கள ஸ்கூலு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறோ வீட்டு வேல பாத்துட்ருக்கே இப்போ.
ஓஹோ.
ஓ சரிங்க ப்ரோ ம். பாப்பாங்ளா பாப்பா இப்பதா மூணாவ்து படிக்கிறாங்க.
பரவால்ல மேடம் தேட் ஸ்டேண்டடு வந்தாச்சு எனக்கின்னு ஞாபகோ இருக்கு நா தேட் ஸ்டேண்டடு படிக்கிறப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இந்த தூங்கறதுக்குன்ட்டு பாத்தீங்கன்னா டைம் குடுத்துருவாங்க.
ஆமா.
மூணாங் கிளஸ் வந்ததுக்கப்புறமேட்டு பாத்தீங்ன்னா தூங்கறதுக்லா டைம் தர மாட்டாங்க ரெகுலராக் கிளாஸ் வெச்சிருவாங்க எனக்கு அப்பிடி பண்ணாங்க நா மூணாங் கிளாஸ் படிக்கிறப்போ.
இப்போல்லா அப்பிடி இல்ல ப்ரோ இப்ப வந்து எல் கே ஜி யு கே ஜி க்கு மட்டுந்தா வக்கிறாங்க. அது செல ஸ்கூல்ல வக்கிறதில்ல.
ஸ்கூலுன் வந்துட்டாவே பிள்ளைங்ளுக்கு வந்து நம்ம கரெக்ட்டா பிராக்டீஸ் குடுக்ணு. காலைல இருந்து ஈவ்னிங் வரைக்கு முழிச்சிட்டு தா இருக்குணுன் அப்புடியு இருக்காங்க. பாப்பா படிக்கிற ஸ்கூல்லா தூங்க வெக்க மாட்டாங்க.
நறைய மாறிடுச்சு போல.
ஆமா நறைய மாறிடுச்சு இப்பெல்லா வந்து ஒன்னாவ்து போனாவே பெரிய லெவல் பெரிய படிப்பு படிக்கிற மாதிரி தா இப்பெல்லா.
ஆ ஒ
ம் இப்ப நாலா ஸ்கூல் படிக்கிம் போது ம்
அந்த ஸ்லேட்டு ஸ்லேட்டு குச்சி ஸ் அந்த போடு இதெல்லா வந்து யூஸ் பண்றாங்ளா இல்ல அதையு சேஞ்ச் பண்ட்டாங்ளா?
அதெல்லா இப்ப இல்ல ப்ரோ மு அ எல் கே ஜி படிக்கிம் போது அவுங்களே வந்து பாக்ஸ் பாக்ஸா போட்டு இருக்கு அந்த ஸ்லேட்டு. அதுல அந்த பக்கோ நம்பர்ஸ் எழுதுறாங்க இன்னொரு பே இன்னொரு ப சைடு பாத்தீங்கன்னா அந்த நாலு லைன் இருக்கு இல்லிங்ளா?
அந்த மாதிரி ஒருஸ் ஸ்லேட்டு ஒரு பக்கோ இருக்கு அதுல்லா எழுதிட்டு போனாங்க அது ஒரு வருஷந்தா. அதுக்கப்றோ ஸ்லேட்டே இல்ல.
நம்மப் நம்ம படிக்கிம் போதுல்லா நீங்கள்லா அது உங்குளுக்கு ஞாபகோ இருக்கா நம்ம படிக்கிம்போது ஸ் சிலேட்ல வந்து நம்ம எழுதிட்டு அழைச்சிட்ருப்போ அப்ப நல்லா அழைக்காது ஒடனே இந்த கரிக்கு கரி து தூள்ல்லா இருக்குல்ல நம்ம கரிக் கரிக்கொட்டன் சொல்வாங்கல்ல அது அப்புறோ இந்த கோவைக்கான் சொல்லி சொல்வாங்க. ஆமா அத எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சு நல்லா பண்ணி புது சிலேட் மாரி பண்ணி அதுல நல்லா அழகழகா எழுதிட்டு போறதெல்லா ஒரு அற் அற்ப் புதமான நினைவு இல்ல.
கண்டிப்பா அதல்லாம் மறக்க முடியாது அந்த மாரிதா நம்மளும் படிச்சோ. அப்புறம் போக போக இப்ப நெறைய மாறிடுச்சு போல.
இப்ப ரொம்பவே மாறிடுச்சு பிரதர் வேற வேற மாதிரி இருக்கு அவுங்க புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல நமக்கு எதேதோ படிக்கிறாங்க என்னென்னவோ படிக்கிறாங்க நம்ம டென்த்து லெவன்த்து படிக்கும்போது படிச்சதெல்லா அவுங்க இப்ப சிபிஎஸ்சின்னு சொல்றாங்க ஸ்டேட் போர்டு மெட்ரிக் என்னென்னவோ சொல்றாங்க மூணாது நாலாவதுலயே படிக்கிறாங்க எல்லாரும்
பரவாயில்ல எல்லாருமே அப்டேட் ஆயிட்டு இருக்காங்க
எல்லாரும் அப்டேட் ஆயிட்டு இருக்காங்க நம்மளால ஹோம் ஒர்க்லா சொல்லி குடுக்க முடியல பிரதர் தெரியலைங்களே என்ன சொல்றாங்கன்னே தெரியல
சாப்டீங்களா
ஆமா நேத்து என் பொண்ணுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அது எப்படின்னா புக்ஸ்ல ஏதோ கன்டன்ட்லா கிளாஸ் எடுத்துருவாங்க போல ஒர்க் சீட்னு தனியா ஒரு புக் குடுக்குறாங்க அந்த ஒர்க்க்ஷீட் படிச்சு பாத்தோம்னா நமக்கே அன்சர் தெரியல புக்கு படி சாலும் ஆன்சர் தெரியல அந்த ஒர்க்ஷீட்ல கொஸ்டின் படிச்சாலும் ஆன்சர் தெரியல
அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நெட்ல ஏதாவது பாத்து செக் பண்ணி அததா நம்ம எழுதி குடுத்து த்து அனுப்புறோம்
இது ரொ ரொம்பவே வந்து ஆமா இது நம்மல்லா வந்து நம்ம ஏதாவது ஜென்ரல் எக்ஸாம் இல்ல வேற ஏதாவது எக்ஸாம் எழுதும் போதுதா நம்ம நெட்டு லைப்ரரி அப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இப்போ சாதாரணமா ஒரு ஹோம் ஒர்க் எழுதுறது கூட நம்ம நிறைய சர்ச் பண்ணிதா நம்ம சொல்லி் குடுக்கறதா இருக்கு எழுத வைக்கிறதா இருக்கு
எல்லாமே ஒரு முன்னேற்றம்னு நம்ம பார்க்க வேண்டியதா ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ நீங்க சொன்ன மாரி அந்த கறிக்கோ ட்ட அந்த எலுமிச்சம் இதெல்லா வச்சு போட்டு நம்ம படிச்ச அந்த விதம் அது வேற அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து பாத்தோம்னா நல்லா வந்து இது செட் ஆகும் இப்போ இருக்கிற இந்த ஒரு ஒரு சொசைட்டி இப்ப இருக்க சுச்சுவேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வேற மாதிரி இருக்கும் நம்ம இருந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த டெலிஃபோன் இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல மூணாம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி நாலுல நாலாம் கிளாஸ் முடிச்சேன் ஆமா ஆஹ அந்த மாதிரி ஒரு பேட்சு ரெண்டாயிரத்தி பத்துல பத்தாவது முடிச்சது அந்த மாதிரி வரும் இப்போ இருக்க காலகட்டங்களுக்கும் அப்ப இருக்கறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டெலிஃபோன் இந்த டெலிஃபோனே வந்து பாத்தீங்கன்னா அப்படி சுத்தற மாதிரி இருக்கும் நம்பர வந்து அப்படி டையல் பண்ற மாதிரி இருந்துச்சு நீங்க பாத்தீங்களா இல்லையா எனக்கு தெரியல ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல தா வந்து அந்த ஃபோன் பண்றதுல்லா வந்து அதுலதா வந்து எங்களுக்கு வீட்ல வந்து சொல்லி குடுத்தது இதெல்லா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாரி ஒரு ஃபோன் இருக்கும் அதுவே முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்காது இங்க போஸ்ட் ஆபிஸ் போய் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அந்த பழைய படங்கள் எல்லா பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்து ஃபோன் வச்சிருப்பாங்க
உம்
அது அந்த மாரி இருந்திருக்கும் அப்பறோ போக போக வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக இமெயில் வந்துச்சு இமெயில் மூலமா வந்து சீக்கிரமா வந்து ஆமா செல்போன் வந்துச்சு செல்போன்ல மெசேஜ் இந்த எஸ்எம்எஸ் மூலமா சென்ட் பண்றது வந்துச்சு அதா செல்போன்ல வந்து பாத்தீங்ன்னா டூ ஜி வந்துச்சு த்ரீ ஜி வந்துச்சு ஃபோர் ஜி இப்போ ஃபைவ் ஜிக்கு வந்தாச்சு நம்ம சிக்ஸ் ஜியே வந்துரி நெனக்கிற
ஆமா ப்ரோ நா ஸ்கூல் படிக்கு போது ப்ரோ எங்க அப்பா வந்து வெளிநாடுல இருந்தாங்க அப்போ பாத்தீங்ன்னா ஒரு லெட்டர் போடுவாங்க லெட்டர் போட்டு நான் அடுத்த வார ஞாயித்துக்கெழமையோ இல்ல திங்க கெழமையோ ஒரு டேட் போட்டு அன்னைக்கு ஈவினிங் நா உங்களுக்கு கால் பண்றே அப்டின் சொல்லிருப்பாங்க அது அது எப்புடி நம்ம நம்ம கை கெடைக்கவே எவ்ளோ நாள் ஆகு அது கெடச்சதுக்கு அப்ற அந்த டேட்டுக்கு போயிட்டு நாங்க எல்லா வெயிட் பண்ணுவோ
அங்க ஒரு ஒரு வீட்லதா இருக்கு ஒரு ஊருன் பாத்தீங்கனா ஒரு வீடு ரெண்டு வீட்லதா ஃபோனே இருக்கு அங்க வெயிட் பண்ணி உக்காந்து இருந்து கொஞ்சோ நேர பேசிட்டு வருவோ அது ஆனா அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாட்டுல இருக்க பேரண்ட்ஸ்ஸு இங்க இருக்க ரிலேஷன் எல்லா எப்படி பேசுறாங்க பாத்தி ங்ளா ஒடனே ஒடனே பேசணுன் தோணுச்சுன்னா ஒடனே கால் ஒடனே வீடியோ கால் ஒடனே மெசேஜ்
கண்டிப்பா இது வந்து ஒரு முன்னேற்றமா இருந்தாலு இன்னொரு பக்க வந்து சில அதோட ஒரு என்ன சொல்றது அழகே வந்து போய்டுச்சு
அ அப்போ வந்து எப்போ வந்து ஆமா எப்போ திங்ககிழமை ஆகு எப்போ ஞாயித்துக்கிழமை ஆகு அ அப்பாட்ட பேசுறதுக்கு இன்னு நாலு நாள் இருக்கு மூண் நாள் இருக்கு ரெண்டு நாள் இருக்கு நம்ம அத ஏங்குவோ அப்போ வந்துட்டு கால் பண்ணிட்டு இந்த மாரி பாப்பா தம்பின்னு சொல்லி கூப்ட்டாவே நமக்கு அப்டி ஒரு ஃபீலிங் வரு அதெல்லா வந்து இப்ப நம்மளால அத சொல்லவே முடியாது இப்ப நம்ம அந்த அனுபவிச்ச அந்த ஃபீலிங்லா இப்ப டெய்லி டெய்லி பேசுனாலுமே நமக்கு அந்த ஃபீலிங் வரல பாத்தீங்ளா
உண்மதா நீங்க சொன்னது எல்லாமே நூத்துக்கு நூறு உண்ம தா அது வந்து ஒவ்வொரு கால கட்டத்துல வந்து பாத்தோனா அது ஒவ்வொரு மாரி இருக்குல்ல இப்போ இதுவே வந்து பாத்தீங்கனா நம்ம அப்பா அம்மா நம்ம நம்மளோட கால வந்து நீங்க சொன்னீங்க இதே நம்ம அப்பா அம்மாவோட கால இன்னு வேற மாரி இருந்துருக்குல லெட்டரே வந்து பாத்தோனா இன்னு லேட்டா வந்து டெலிவரி ஆகுற மாரி இருக்கு ஏனா அந்த ஸ்பீட் போஸ்ட் டு இதெல்லாமே வந்து பாத்தீங்கனா கொஞ்சோ இம்ப்ரூவா ஆனதுக்கு அப்றதா வந்தது போஸ்ட் ஆபீஸ் மூல மா வரது வந்து பாத்தீங்கனா லெட்டர் ஆனா இப்ப பாத்தீங்கனா போஸ்ட் ஆபீஸ்லயே வந்து பாத்தீங்கனா வந்து பேங்க்ல மாரி இருக்காங்க எஸ் பி ஐ அக்கவுண்ட்லா பாத்தீங்கனா போஸ்ட் ஆபிஸ்லயே நம்ம ஓபன் பண்ணிக்கலா அதுவுமே இம்ப்ரூவ் ஆயிட்ருக்கு நீங்க செண்ட் பண்ற போஸ்ட்டு எல்லாமே
நம்ம இருந்த வரைக்கு பாத்தீங்கனா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கு நம்ம லெட்டர் போஸ்ட் பண்ணுவோ நமக்கு லெட்டர் வரு நமக்கு வந்து குடுப்பாங்க அவ்ளதா நமக்கு தெரியு அப்பலா
ஆமா அதுவு இல்லாம இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு எழுதுறோ அப்டின்னா நெட்லலா போய் ஆன்லைன்லலா அப்ளே பண்ண முடியாது போஸ்ட் ஆபிஸ் போயி போஸ்ட்லதா வந்து நம்ம பண்ற மாரி இருக்கு அதுக்கான அட்ரஸ்லருந்து எல்லாமே நம்ம எழுதணு இந்த இப்ப இருக்க நம்ம இந்த ஏ ஐ மூலமா சாட் ஜி பீட்டி இந்த மாரி இது மூலமால்லா வந்து நம்மளா வந்து எனக்கு இந்த மாரி ஒரு லெட்டர் அனுப்புன் சொன்னா அதுவே நமக்கு வந்து எடுத் து குடுத்துருதுல்ல அந்த மாரில்லா இல்ல
ஆமா அப்பல்லா நம்மளா தா எல்லாமே பண்ணணு
ஆமா அது ஒரு அது ஒரு தனி இது மேடம் இப்ப இருக்கறவங்கல்லா வந்து பாத்தீங்கனா இன்னு இன்டெலிஜென்டா இரு ப்பாங்க
ஆமா
நம்ம பண்ண வேலைய விட அதிகமா பண்ணுவாங்க
ம் இன்னொன்னு நம்ம அப்பல்லா ஸ்கூலுக்கு நம்ப ஆமா அப்போ ஸ் ஸ்கூலுக்குலா வந்துட்டு நமக்கு பஸ்சு எதுவுமே வராது இப்ப நா காலேஜ் படிக்கும் போதுலா எங்களுக்கு பஸ் ச எதுவுமே இருக்காது ஹாஸ்டல்ல தங்கி தா படிக்கணு அந்த ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா தா நம்ம வந்து வீட்டுக்கு போகணு வீட் கு அங்க இருந்து வரணு அப்ப அந்த ர டெய்லி வந்து நமக்கு கால் பண்ணி வீட்டுக்கு பேசிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்லேயே ஒரு டெலிஃபோன் பூத்து மாரி வச்சிருப்பாங்க அதுல வந்து ஒரு ஆளுக்கு ஃபைவ் மினிட்ஸ் தா டைம் அதுல பாத்தீங்ன்னா வரிசையா நிக்கிணு இந்த டெலிஃபோன் பூத்துலருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு வரிசையா நிக்கணு அதுல நிக்கிறதுக்கு நம்ம வந்து சோம்பேறித்தனோ பட் டுட்டு வீட்டுக்கு காலே பேச மாட்டோ அவ்ளோலா கஷ்ட்டப்பட்டு நம்ம ஹாஸ்டல்ல இருந்தோம் பண்ணோ ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க ஜாலியா போயிட்டு ஜாலியா வருது டெய்லி ஃபோன் யூஸ் பண்ணுது டெய்லியும் பேசிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாரி முன்னேற்றம் பாக்குறதுக்கு
கண்டிப்பா மேடம் அதுதா வந்து டெக்னாலஜி
ம்
அது மட்டு இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இவ்ளோ ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்டின்ட்டு சோ இந்த சேஞ்சஸ்ல்லா நடக்குது அப்டின்னா அப்போ நம்பளோட அந்த பாடத் திட்டம் அந்த சிலபஸ் அதுலயு சில மாற்றங்கள் வருல்ல
ஆமா
அதனால தா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்க குழந்தைங்களோட சிலபஸ்ல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டா ரொம்ப நம்ம படிச்சதுக்கு இப்போ இருக்கற அந்த சிலபஸ்க்கு நறைய வித்தியாசங்கள் இருக்கு நா படிச்சது வந்து பாத்தீங்கன்னா வந் து ஒரு அ மிஷனரி கிறிஸ்டின் மிஷனரி ஸ்கூல்
ஓகே
அங்க வந்து பாத்தீங்கன்னா தனியாவே வந்து ஒரு மாரல் ஸ்டடிஸ்ல்லா வச்சிருந்தாங்க மாறல்ன்னு ஒரு சப்ஜெக்ட்டே இருந்துச்சு ஆனா இப்ப இப்ப இருக்கான்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு அது தேவ இல்ல
ஆமா
நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கு முக்கியோ
ம்
போ இப்ப சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக் ஏத்தாப்புல மாத்திருப்பாங்க சோ அது அதுக்கான அந்த ஒரு சொல்லுங்க மேடம்
இல்ல இப்போ வந்து நம்ம குழந்தைங்க சிலபஸ்க்கு ஏத்த மாரி நம்ம டெய்லியு நம்மல அவுங் அப்கிரேட் பண்றதா இருக்கு ஓ இன்னைக்கு இது சொல்லி தந்திருக்காங்களா இதுல நம்ம நறைய படிக்கணு இதுல நம்ம நறைய சர்ச் பண்ணி அவங்களுக்கு தல் தெளிவாக சொல்லி் குடுக்கணு அவங்கள எக்ஸாம் நல்லா அட்டென் பண்ண வைக்கணு இதுல நம்மளு கூடவே படிச்சிட்டே வந்துட்டு இருப்போ டெய்லியு அவங்க என்ன படிக்கிறாங்களோ அத நம்ம இந்த வயசில இப்ப படிச்சிட்டு போய்ட்டு இருக்கோ
ஆமா அதுவு ஒரு விதமான நம்மள நம்மளே அடிக்கடி திருப்பி படிக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு இது நம்ம படிக்க வேண்டிய தா அப்டேட் பண்ணிக்கிறது இல்ல மறுபடியு ஒரு ரீகால் பண்ணி படிச்சது எல்லாத்தையு ரீகால் பண்றது அந்த மாதிரி திருப்பி பாத்துக்க வேண்டியதா
ஆமாம் ப்ரோ ஆனாலு இப்ப இருக்க பசங்க ரொம்ப நல்லா படிச்சு ஆகணுங்கிற ஒரு காம்படிஷன் வேல்ட்ல இருக்க மாதிரியே ஒரு பீலா இருக்கு நமக்கு அப்பெல்லா நம்ம ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கனு அவ்ளோ மார்க் வேணு இவ்ளோ மார்க் வேணு அப்டி எதுவுமே கெடையாது வீட்ல டெய்லி நம்ம வந்து படி க்கிறமா அவளதா பாப்பாங்க வீட்ல ப்ராகீரஸ் ரிப்போட்ல நா பாஸ் ஆயிருக்கா ஃபெய்ல் ஆயிருக்கா அவ்ளோதா பாப்பாங்க